வணக்கம் தோழி இப்ப தெளிவா கேக்குதா ஆ தோழி நா பேசுறது தெளிவா கேக்குதா
ஆ தெளிவா கேக்குதுங்க
ஆ ஓகே தோழி ஆ எ எத பத்தி எந்த தலை பத்தி பேசுவோ தோழி
ம் ஏதாச்சு விளையாட்டு சம்பந்தமா ஏதாச்சு பேஸ்லா சின்ன வயிசுல இருந்து விளையாடுனது இப்போ நம்ம அது எல்லாமே வந்து மிஸ் பண்றது அத பத்தி பேஸ்லா
ஆ ஓகே தோழி பேசலா அ சின்ன வயசுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா வெளையாட்டுல எனக்கு இந்த ஓட்டப்பந்தயோ இருக்குல் இல்லையா அது எனக்கு புடிக் ஆனா அதுல என்ன ஃப்ராப்ளம் அப்டின்னா ஓடுறதுல நா வந்துட்டு ஃபஸ்ட் டா வரனுன் நெனப்பே ஆனா என்ன ஆகு அப்படின்னா கடைசியாதா வருவே அது வந்துட்டு என்ன செய்றது ஆறு வரு இருந்தாலு ம் பயோ ஓடும் போது விழுந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி என் மைண்ட்ல தோணிருமா அதனால சேரின்னு சொல்லிட் ஏ ஓ கொஞ்சோ ஸ்பீட கம்மி பண்ணி லாஸ்லயே வந்துடுவேன் ஆ அது நானா அதுக்கப்றோ பாத்தீங்கனா எப்டின்னா அந்த கோக்கோ ஆ இந்த மாதிரியான விளையாட்டுகள் கொஞ்சம் சிம் ளா உள்ளது அது மாதிரி தா தோழி விளையாடுவேன் ஒன்னே ஒண்ணு காரணம் என்னன்னா பயம் கீழ விழுந்துடுவோமோ அப்டின்ட்டு நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எந்தெந்த விளையாட்டு எல்லா பிடிக்கும்
அ எனக்கு வந்து சின்ன வயசுலந்து எனக்கு கொக்கோ விளையாடுறது வந்து எனக்கு ரொம்ப புடிக்கும் ஏன்னா அது வந்து அந்த அ ப பள்ளியில எல்லா வந்து அ இது பண்ணுவாங்கல்ல விளையாட்டு போட்டி எல்லா வைப்பாங்கல்ல அப்பெல்லாம் வந்து அ எது எதுல பேர் குடு னோ இல்லியே இந்த கொக்கோல மட்டும் பேர் குடுத்துருவேன் நானு ஆனா என்ன ஆகும் அப்டின்னா அ நா நல்லா ஓடுனாலுமே வந்து ஆ இதுல இந்த மாதிரி வந்து ஒரு சில பேர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டீம்ல வந்து ஓடுறது சரியா ஓட மாட்டாங்க அந்த கோ குடு நம்ம என்ன தா வந்து கோ குடுத்து ஓடுனாலும் எதிலயாச்சும் நம்ம வந்து அ மிஸ் பண்ணிடுவோம் அது எல்லாமே வந்து நாங்க நெறைய கீழ உழுந்து வாரிருக்கேன் நா எல்லா வந்து அதுக்கப்றோ நல்லாவே நா அதுல ஓடுறதுக்கு வந்து நெறைய கத்துக்கிட்டேன் அதுக்கப்றோ வந்து அ அந்த வெளையாட்டு எனக்கு ரொம்ப புடிக்கும் அதுக்கப்புறோம் வந்து பாத்தீங்க அப்டின்னா அந்த அ ரிலே சொல்லுவாங்கல்ல அந்த ஓட்ட பந் பந்தயத்துலேயே வந்து ரிலேன்னு ஒரு கேம் இருக்கும் ஒரு குச்சி மாதிரி கையில குடுப்பாங்க இல்லன்னா ஏதாச்சும் ஒரு ஆ பொருள் மாரி க கொடி மாரி ஏதாச்சும் குடுத்துருவாங்க அந்த இது வரும்போது நாங்க வந்து குச்சி வச்சு தா விளையாடி இருக்கோம் அதாவது ஒரு நூறு மீட்டருக்கு இல்லைன்னா இருநூறு மீட்டருக்கு வந்து ஒரு ஒரு ஆள் நிற்பாங்க நம்ம ஓடி போய் ஓடி போய் அவங்ககிட்ட அந்த அ குச்சி குடுத்து குடுத்து மாறணும் அப்டின்னு இதுலயும் வந்து நெறைய ட்ரிக்ஸ்லா நாங்க வந்து யூஸ் பண்ணுவோம் என்ன அப்டின்னா அதாது மொதல்ல அ மூணு பேர் வந்து கொஞ்சோ ஓரு அளவுக்கு ஓடுறவங்களும் கடைசியா இருக்கிறவங்கள வந்து நல்லா ஓடுறவங்களவும் நாங்க வச்சுருவோ ஏன்னா வந்து நம்ம போய் குடுக்கும் போது அப்போ தா வந்து ஃபைனலா அவங்க வேகமா ஓடி போய் அந்த அ குச்ச வந்து இது பண்ணுவாங்க அப்டிங்கனால அவங்க கிட்ட குடுப்போம் இந்த மாரி நெறைய ட்ரிக்ஸ்ல்லா யூஸ் பண்ணி நாங்க நெறைய வெளையாட்டுல ஜெய்ச்சிருக்கோம் அதுவும் இல்லாம அந்த சின்ன வயசுல வந்து அந்த அந்த ரொம்ப சின்ன வயசா ஒரு மூணாம் வகுப் இப்டில்லா படிக்கும் போது அந்த வாட்டர் ஃபில்லிங்ல்லா சொல்லுவாங்கள கையிலயே எடுத்துட்டு போயிட்டு வாட்டர் பாட்டில ஆ ஃபில் பண்ணி விளையாடுறது ம் அதெல்லாமே வந்து ரொம் ரொம்ப நா ரசிச்சு விளையாடி இருக்கேன் அதெல்லா நா வந்து பிரைஸ் வாங்கும் போது பரவாயில்ல நம்மளுக்கும் வந்து ஏதாச்சும் ஒரு தெரிஞ்சிருக்கு ஏன்னா அப்ப எதுவுமே எனக்கு தெரியாது லெமன் இன் ஸ்பூன் இதெல்லாம தா நம்ம வந்து விளையாடி இருப்போம் அதெல்லாம் நினைச்சு நினைச்சு நா சிரிச்சு பாத்திருக்கேன் இப்ப கூட நினைச்சு நினைச்சு நா சிரிச்சு பாத்திருக்கேன் அப்புறம் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு விளையாட்டா இருந்தது அதுக்கப்பறோ ஓடி ஆடி விளையாடுற ஒரு வயசு நல்ல நம்மளுக்கு வந்து அந்த எனர்ஜி கடைச்சது ஆனா இப்ப வந்து ஒரு கல்லூரி எல்லா வந்து படிக்கும்போது பாத்தீங்க அப்டின்னா எல்லாரையும் ஒரு விளையாடுறதுக்கே வரமாட்டாங்க வாங்க வாங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் விளையாடுறதுக்கு வாங்க பளீஸ் வாங்க அங்க நீ ஏன்னா வந்து ஆர்வம் இருக்காது அவங்களுக்கு இந்த வெயில போய் விளையாடனுமா போ அப்டின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஆனா நாங்க வந்து ஒரு சில பேர் வந்து என்ன‌ பண்ணுவோம் அப்டின்னா வெயிலா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஜாலியா விளையாடணும் அப்டின்னு சொல்லிட்டு கல்லூரியில கூட வந்து கண்ணாம்பூச்சி விளையாடுறது வந்து அப்புறோ அந்த அ கூடப்பந்து விளையாடுறது இந்த மாரி நிறைய விளையாட்டுகள் வந்து விளையாடும் ஏன்னா வந்து நம்ம விளையாடினா தா வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு அந்த இது எனர்ஜிட்டிக்கா இருக்கும் அந்த ஒ ஒரு நாள் வந்து கொஞ்சோ நம்ம எனர்ஜி லாஸ் ஆன மாரி இருக்கும் ஆனா மத்தபடி வந்து நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் அப்டின்னு நா நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க
ம் ஆமா தோழி நீங்க சொன்னது எனக்கு ஒரு சில நிகழ்வுகள் ஞாபகம் வரு து இந்த தண்ணி எடு த்துட்டு போய் இந்த வாட்டர் பாட்டில ஊத்துவோ இல்லயா து அதெல்லா பாத்தீங்க இந்த மியூசிக்கல் சேரு இதெல்லா பாத்தீங்கன்னா நா திருவிழால தா விளையாடுவேன் அந்த திருவிழால கேம்ஸ்லாம் வை ப்பாங்க பாத்தீங்களா ஆ ஆன் இந்த மாரி டயத்துல இந்த பாட்டில்ல தண்ணீர் நொப்புறது அப்றோ லெமன் வித் ஸ்பூனு அது மட்டும் இல்லாம மியூசிக்கல் சேரு இதெல்லா வந்துட்டு விளையாடுவோம் இந்த இதுல எதுல இன்ட்ரஸ் ட்னு பாத்தீங்கன்னா மியூசிக்கல் சேர் தான் நா அந்த பாட்டு சுத்து ஆரம்பிப்போ கடைசில யார் ஜெயிப்பான்னு யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு அப்டியே விறுவிறுப்பா விளையாடுவோம் அது கொஞ்சோ இன்ட்ரெஸ் டிங்கா இருக்கும் நீங்க சொன்னனே ஞாபம் வந்துச்சு இதல்லா அதுக்கப்புறோ இங்க தண்ணி கொண் டு ரெப்புறது பாத்தீங்க அப்டின்னா அது நம்ம கை சைஸ பொருத்து நா சின்ன வயசுல இருக்கும் போது நம்மள நம் நம்மவளோட கொஞ்சோ ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு உள்ள புள்ளைங்களு கலந்துக்கவாங்களா அவங்க கையெல்லா கொஞ்ச பெருசா இருக்கு ஆ நம்ம கை குட்டியா இருக்குமா நம்ம தண்ணி எடுத்துட்டு எடுத்துட்டு வரும்போதே பாதி கீழ ஊத் திரு இதுல நமக்கே என் னடா இது நம்ம ஜெயிக்கலாம்னு நெனைச்சோமே ஆனா ஒரு சில பிள்ளைங்க குட்டி கையா இருந்தாலு கரெக்டா நேக்கா என்ன பண்ணுங்க அப்டின்னா ஒரு சில ஸ்ட்ராஜு ஸ்ட்ராட்டஜி எல்லா ஃபாலோ பண்ணி செமையா பண்ணுங்க அது உம் சுத்தி இருக்கிறவங்க எல்லா என்கரேஜ் பண்ணவுன்னே
மா அது இன்னும் கொஞ்சோ ஜாலியா இருக்கு அது
ஆ நம்மளே பண்ண மாட் டோ அப்டிங்கிற மாரி இருந்தாலுமே டக்குன்னு எல்லா என்கரேஜ் பண்றாங்க கண்டிப்பா நம்ம பண்ணனு அப்டிங்கற மாதிரி பண்ணுவே தோழி நா
ஆமா ரொம்ப அருமையா சொன்னீங்க இந்த மாரி வந்து நம்ம அந்த சின்ன வயசுல விளையாட்னது ஒரு சில விளையாட்டுலா எனக்கு பழக்கோ இல்ல அது எல்லாமே நா ஸ்கூல்ல வந்துதா கத்துக்கிட்டே அப்டின்னு சொல்லலா. ஏன்னா வந்து அந்த நொண்டி பாண்டில்லா சொல்வாங்க எனக்கு அதெல்லா தெரியவே தெரியாது. ஏன்னா நா வந்து எங்க தெரு பசங்களோடல்லா நா வந்து விளையாடுனதே இல்லயா அதனால எனக்கு அங்க போய் என்னடா இது புதுசா இருக்கே ஆனா நல்லா இருந்தது அது ஆ இது இந்த மாரி ஐடியால்லா நல்லா இருக்கே இதுவு வந்து ஒரு நம்மளு வந்து ஒரு விளையாட்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கே என்னதா அந்த ஓ ஓடுறது ஒடியாடறது அந்த மாரி விஷயங்கள் இருந்தாலு இது வந்து குதிக்கிறது ஒரு ஒரு கால் நொண்டிட்டு குதிக்கிறது அதெல்லாமே நல்லா இருந்தது எனக்கு. கட்டம் போட்டு குதிக்கிறது அப்றோ டக்கு டக்குன்னு கால மாத்துறது அதெல்லாமே கொஞ்சோ நம்மளுக்கு அந்த மூளைக்கு வேல குடுக்க க்கூடிய ஒரு விஷயமாதா இருந்தது. அதெல்லா நா வந்து ஆச்சரியமாதா பாத்தே. அதுக்கப்புறம்தா நா அத வந்து விளையாட கத்துக்கிட்டே அப்டின்னே சொல்லலா. அதுக்கப்புற வந்து அஞ்சாங்க அந்த கல்லுன்னு சொல்வாங்கல்ல அது வந்து அஞ்சாங்கல் ஆ வச்சு விளையாடுறது அதெல்லாமே நா வந்து ஆ எங்க அம்மாட்ட கத்துக்கிட்டே. எங்க அம்மா சொல்வாங்க ஆ இந்த மாரி வந்து நாங்க இப்டில்லாந்தா விளையாடுவோ போர் அடிச்சதுன்னா. நெறைய கல்லு எல்லா வச்சு விளையாடுவோ இப்ப நா உனக்கு அஞ்சு கல் மட்டு வச்சு சொல்லி தரே அப்டின்லா சொல்வாங்க. அது வந்து ஃபைனலா இந்த அஞ்சு நாலு இது முடிச்சதுக்குப்புறோ அஞ் அஞ்சாவதா வந்து தூக்கி கையில போடுவாங்க. எந்த கல்லு சொல்றோமோ அது வந்து கீழே உழ உழாம பாத்துக்கணு மத்ததெல்லா கீழ வுழணு அந்த மாரி டிஃபிகல்டால்லா சொல்லுவாங்க. அதெல்லாமே ஒரு நல்ல ஒரு ம் அ விஷயம் ஒரு ஸ்டெபிலிட்டி அந்த மாரியான ஒரு விஷயல்லா அதுல இருக்கு எல்லாமே அப்ப விளையாண்ட விளையாட்டு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு விளையாட்டா இருந்துது. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்து பசங்கல்லா வந்து எப்டி இருக்காங்கன்னு பாருங்களே அதாவது ஃபோன்லயே அவங்களுக்கு வந்து அடங்கிடுது அப்டின்னு சொல்லலா. முன்னாடில்லா வந்து ஆ வீட்ட விட்டு வேல வெளியில போய் விளையாடுனாலே வந்து கத்துவாங்க ஏன் போற எதுக்கு போற இங்கயே விளையாடு ஆ இங்க என்ன ஆளா இல்ல பசங்களா இல்ல பச வீட்ல இருக்கற பசங்களோட விளையாடு அப்டின்ல்லா வந்து திட்டிருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற பசங்கள பாருங்களே வெளியில போய் கொஞ்சமாச்சு விளையாண்டா ஃபோ ஃபோன வச் சு ஏ விளையாடிட்டு இருக்கீங்க கொஞ்சமாச்சு வெளியில போய் விளையாடுங்க அப்டிங்கிற நெலைமைக்கி வந்து அந்த மாறிடுச்சு. ஏன்னா எல்லாமே தொழில்நுட்பத்தால எல்லாரு வந்து அந்த டச் ஃபோன் வந்ததால அதுலயே வந்து விளையாடணு அதுலயே வந்து இப்ப ஃப்ரீ ஃபயர் ஃபப் ஜி அதெல்லா வந்ததுக்கு அப்றோ நெறைய பசங்க வந்து ஆ மாறிட்டாங்க அப்டின்னு சொல்லலா நீங்க என்ன நெனைக்கிறீங்க அத பத்
ஆ ஆமா தோழி சரியா சொன்னீங்க. இப்ப வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோ அப்டினா லீவ் வுட்டா தாயம்லா வெளையாடுறோ அப்டின்னா ஆ நம்மளே வந்துட்டு கோடல்லா போட்டு இப்ப இல்ல ஒரு பேப்பர் ஒரு அட்ட எடுத்து வந்து கோடு போட்டு அந்த மாதிரி வெளையாடு வோ அதையே இ ப்ப அவங்க பாத்தீங்க அப்டின்னா லூடோனு சொல்லிட்டு செல்லுல வெளையா டிட்ருக்காங்க அதெல்லா பா க்கும் போது கொஞ்ச வித்தியாசமாதா இருக்கு அத விட இந்த காலத்து பிள்ளைங்க இனிமே வரப்போற ஜென்ரேஷன்ல உள்ள பிள்ளைங்க எல்லா வந்துட்டு ஃபோன்லயே வெளையாடுங்கன்னுதா நா நெனைக்கிறே. இப்ப நம்ம இருக்கும் போது ஆ பக்கத்து வீட்டுக்கெல்லா போயிட்டு வெளையாடுவோ அப்பிடிதானே தோழி?
ம் ஆமாங்க. இந்த மாரி நெறைய வந்து நம்ப அந்த சின்ன வயசுல பாத்து வியந்ததல்லா நெறைய இருக்கு. ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அது ஆ புரியிறது இல்ல அது வந்து நம்ம இப்ப எல்லாத்துக்குமே நல்லதுக்காக தான் நம்மளுக்கு வந்து அந்த வெளையாட்டுல்லாம் இருந்திருக்கு இப்ப வந்து கோலி குண்டு வெளையாடும் போது கூட இப்ப பசங்கல்லாம் வந்து கோலி குண்டு எல்லாம் விளையாடுவாங்க நா அதெல்லாம் பாத்துருக்கேன் அதெல்லாமே வந்து கொஞ்சோம் ஒரு அ மூளைய யோசிச்சு அந்த கை ஆங்கிள வச்சு அடிக்கும் போது தான் அது வந்து அடிக்கும் அதெல்லாமே வந்து நான் நிறைய விஷயங்கள்ல வியந்து பாார்த்திருக்கேன் இந்த மாதிரி விளையாட்டுல துறையில சாதிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீ என்ன படிக்காம வந்து விளையாடிட்டு இருக்க இது வந்து விளையாட்டுதான் உனக்கு வாழ்க்கையில வந்து சோறு போடுமா அப்படின்னுல்லா கேட்பாங்க உண்மையா நெறைய பேருக்கு அது வந்து வெளயாட்டு துறையா சம்பந்தப்பட்டு போனவங்க நெறைய பேரு வந்து நல்ல கஷ்டப்பட்டாலோ கடசியில வந்து முன்னுக்கு வந்தவங்களோ நெறைய பேர் இருக்காங்க முதல்ல பசங்களுக்கு வந்து இந்த திறம இருக்கு அப்டின்னா அவங்க வந்து முதல்லா அதுல ‌போக விடணும் சைட் பை சைட் நம்ம வந்து படிக்கிறதும் வந்து நீ படி நீனும் படிக்க நீ வெளையாட வேணானு சொல்லல நீ படிக்கிறதும் படி அதே சமயம் வந்து வெளையாட்டுலயும் வந்து எந்த அளவுக்கு இதுல ஆர்வம் செலுத்துறியோ அதே மாரி படிப்புலயும் வந்து நீ ஆர்வம் செலுத்தணும் அந்த மாதிரி வந்து பெற்றோர்கள் வந்து புரிஞ்சுகிட்ட ஒரு சில இடத்துலல்லாம் பண்ணாங்க ஊக்கவிக்கணும் மொதல்ல இந்த விளையாட்டு துறை அப்டின்னு வந்துட்டாலே ஊக்கவிச்சா மட்டும்தான் வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்து பசங்க வந்து வளர முடியும் ஆனா இப்ப இருக்கிற வந்து எல்லாரும் வந்து முக்கால்வாசி பெற்றோர்கள் வந்து அதுக்கு உ உறுதுணையா இருக்காங்க அப்டின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அதுக்குன்னு தனியா ஹ பணம் கட்டி அதுல வெளையாடு நீ வந்து உனக்கு இதுல துறையில சாதிக்கணும்னு நெனைக்கிறியா சாதிச்சு பண்ணு நாங்களாம் தான் எங்க அப்பா அம்மாலாம் தான் இந்த மாதிரி விடல நீயாச்சும் பண்ணிட்டு போ அப்டிங்கிற மாரில்லாம் சொல்லுவாங்க அதல்லாம் வந்து பாக்குறதுக்கு கேக்கறதுக்கு இன்னும் ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்டின்னு நான் சொல்லாங்க
ஆமாம் தோழி இப்ப நம்ம நெறைய பகிர்ந்துகிட்டோம் ஆ நெறைய நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் தோழி வெளையாட்டுகள் பத்தி அடுத்த கால் ல தொடர்ந்து நம்ம பேசுவோம் நன்றி தோழி